கேக்குது ப்ரோ
ஆ சொல்ட்டிங்க சோலாப்பூரி பத்தி சொல்லுங்க ப்ரோ ஏனா அது பொருசா தெரியாது அது என்னா அது நார்த் இந்தியன்ஸ் அதிகமா சாப்டுவாங்களா
ஆமா இது எப்டி சொல்றது இது பழைய ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டென் இயர்ஸ் முன்னாடி நெனைக்கிற இங்க தமிழ்நாடுல கூட இது ஓரளவுக்கு ஓகே ஆ பேசப்பட்ட ஒரு ஒரு சாப் இதுதா டிஷ்தா இந்த பூரி அந்த பெரிய பூரினா நம்போ எப்டி சொல்றது ஒ ரண்டு பூ ஒரு பூரி சாப்ட்டாலே அ ஒரு ஆளுக் பெரிய ஆளுக்கே பத்துன்ற அளவுக்கு அது பட் அஆனா இப்ப அது இந்த இந்தஸ் சைஸெல்லா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு நார்மல் பூரி அளவுக்கே போடுவாங்க அ பேர் வந்து ஷோலே பத்ரெ அது பத்திரெனா அது பூரி சோளேன்றது அது சொன்னல்லையா அந்த இது கறி சென்னாலா செய்ற கறி ஆமா பூ பூரி அதா ஆ சென்னாவல்ல வந்து செய்வாங்கல கறி கறினா அதா தெரியுல நம்ளுக்கு அந்த மசாலா வச்சு செய்வாங்க இல்லயா அது அதோட அ லெமன் லெமன் குடுப்பாங்க வெளி நார்த்துலலா இப்ளா லெமன்னு அ வெங்காயோ ஸ்பைஸ் அந்த கட் பண்ண வெங்காயோ குடுத்துருவாங் அத வச் சுத் அ அதுக்கு தனியா ஊறுகாவு சில பேர் த குடுப்பாங்க
அது எப்டி ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா ரொம்ப அதிகமா ஸ்பைசா இரு ஸ்பைசியா இருக்குமா ரொம்ப அதி
ஆமா ஓ ரொம் ரொம்ப ஸ்பைசியா இருக்கா மீடியமா இருக்கு
உம் கேக்கு சாப்ற்லா யாரா இருந்தாலு சாப்ற்லா
ம இங்க நாத்துலல்லா ஏகப்பட் ட்ட ஸ்வீட்ஸ் இருக்கு டி டிஃப்ரெண்டான இருக்கு இந்தா பேல் இந்த பேல் இருக்கு பேல் ஆஹ் எப்டி சொல்றது இந்த ஜாங்கிரி இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு ஸ்வீட் இருக் க்கு அதா அது கு புளிப்பாற ற ஒரு ஜாங்கிரி மாறி இருக்கு இந்த ரோட் சைட்லல்லா அது செய்வாங்க பாத்திருக்கீங்களா ஒரு ஜாங்கிரி செய்யறது கடயெல்லா இருக்கு ஜாங்கிரனா அது எப்டி ஜிலேபி ஆஹ் ஜிலேபி பேர் ஜாங்கிரி இல்ல ஜிலேபி
ஜிலேபியா ஓகே ஓகே பாத்துருக்க ப்ரோ நறய பாத்துருக்க நானு சாப்ட்டுருக்க கொஞ்ச கொஞ்ச ஸ்வீட் ட்டா இருக்கு கொஞ்சோ கொஞ்சோ புளிப்பா இருக்கு அது நல்லாதா இருக்கு
இந்த பிஃரைட் ரைஸ்னா நீங்க வந்து எதுல எந் இந் மாதிரி இதுல ஐ மீன் வெருமீனு ரோட் சைட்லயா இல்ல ரெஸ்டாரண்ட்ல பெருசா ஒயிட் கலரா தருவாங்கள்ள அத்
ஆஹ் ஒயிட் கலர் இருந்தா ரொம்ப புடிக்கு பட் வந்து ரோட் சைடு வந்து டேஸ்ட்டு வேற அது டேஸ்ட் ட்டு வேற ஆ
எது உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்னா ஆமா வயிடு தா அது எப்டி அதுல போன்லஸ் போன்லெஸ்ஸா இல்ல சிக்கன் க்கா எதுக்காக
அந்த எப்டி சொல்றது அந்த ஒயிட் ஒயிட்ல வந்து அவங்க மசாலா எதுவு அதிகமா போட மாட்டாங்க பர் தா போடுவாங்க மோஸ்ட்லி பெப்பர் போட்டு அந்த போன்லெஸ் சிக்கன் ஒரு ஒரு பீஸும் அவ்வளோ பெருசா இருக்கு நல்லாருக்கு இதே வந்து நம்ம ரோட் சைட் போட்டோம்னு வச்சுக்கோங்களே ஆஹ் எலும்புருக் க்கு பத்தாத கொறைக்கு மசாலா அதிகமா இருக்கு அதுல சொல்லர்தானா அது ரைஸ்ஸு சாப்ட்ட மாரியே இருக்காது ம் ஸ்பைசஸ் ஏடாகுடமா போடுவாங்க வயிறு ஹெவியாருக்கு வயித்துல இருந்து அப்டியே கழுத்து வரையு ஒரு மாரி எரி யு
ஆமா நல்லா வந் தானே பாத்துருக்க அதல்லா சில டைம் வந்து காலைய் இது ஆஃப் பீஸ் முடிச்சு ட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நா இங்க ஒன் இயர் வந்து பேங்களூர்ல இருந்த அப்போ வந்து அங்க எட்டு மணிக்கு முடிஞ்சிடு சிப்ட்டு அங்க நூடுல்ஸ் செய்வாங்க கடையில் இப்போ நம்ம வந்து அ இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நெறைய கட வந்து ஹோட்டல் கட இந்த பானிபூரி இந்த பேல்புரி இந்த உவ சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னா எத்தன நாள் நீங்க வந் து செரி வேணாடான் சாப்புடாமப் போவீங்க
ம் அதுதா அதுதா போரடிக்கு
து அது ஒரு லமிட்டு தா அதுக்கப்புற செரி ட்ரை பண்ணி பத்தர்லான்னு போவோ இல்லைய அந்த மாரி சாப்ட்டா ஒரு டைம் சாப்பிட தோணிர்ன்னு போயிடுவோ சாப்ட்டு ஆடர் பண்ணி சாப்ட்டு முடிஞ்சோ ஆடா சாமி இனிமேல் சாப்பிடவே கூடத் என்ற அளவுக்
ஆமா ஆமாமா அந்த மாரி தோணிருக்கு பட் வந்து நாங்க காலேஜ் படிக்கும் போது எ நாங்க வந்து எ காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டேஸ் ஸ்டேஷனாண்ட ஒரு கரவுருக்கூ எங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே ம் ஒரு தாத்தா கடை ஒண்ணே அ அவர் தாத்தா தா மோஸ்ட்லி அங்க இருக்கறது அந்த தாத்தா வந்து ஒரு மாஸ்டர் வச்சு ரைஸ் போடுவரு ஒய்ட் ரைஸ் சாப்பிடுவாரு ப்ரரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ்ல ஒய்ட்டு் சூப்பரா இருக்கு புரோ எப்டிஸ் சொல்றதுன்னா செஷ்வானி ப்ரைட் ரைஸ் மாரி இருக்கு
இது இந்த கார்லிக் பிளேவர் சாப்பிட்டுருக்கீங்களா கார்லிக் செஸ்வொன் ப்ரைட் ரைஸ்
அஹா நான் சாப் டதுல்ல பட் ஆனா அப்டி இருக்குனு சொல்றே அந்த மேரி அந்த மேரி சிக்கன் பீசஸாஇருகட்டு ரைஸாருக்கட்டு அந்த மெழுகு இருக்கட்டு எல்லா கரெட்டா போட்டுருப்பாங்க அதிகமா மசாலா போடாம சின்னகட தா பட்டு நல்லா சூப்பரா போடுவரு அவ்ரு அ உட்கான்னு அல சாப்ட்டு வீட்டுக்கு போய்டுவோ அப்புற என்ன ஆயிச்சு ஒரு நாளு நாங்க வந்து அந்த ஹாட் ஹோட்டல் தான் போனோ தாத்தா கடிக்கு போனா தாத் தாதா கட மூடிந்துது மத்தியான எல்லா பசில இருந்தோ பசங்கல்லா எக்ஸாம் முடிஸ்ட்டு வந்தோ சாப்புட்லான் சொல்ட்டு போனா தாத்தக்கட மூடிந்துது அப்புற பக்கத்தில இன்னொருக் கடந்துது அந்த கடைக்கு போனோ
எவ்ளோ பட்ஜெட் இருக்கு
ஒண்ணு வந்து ஒன் டுவெண்டி
பரவால்லே தாத்தா கைல அவ்ளவ் ரெட் இருக்கே
அவ்ளதா அங்க ஸ்டேஷன் போறத்துல ஸ்டூடெண்ட்ஸ் போறதுனால ஓரளவு இதுவாதாருக்கு ஓகேவா அத மேரி பக்கத்து கடையில இன்னொரு கடையில போனோ அந்த கடையில செரி காசு பிரச்சன இல்ல காசு எல்லார்கிட்டயு இருக்கு ரைஸ் நல்லா இருக்கணுல்ல
எல்லா பசங்க கூட்ன்னு வந்தது எதுக்குன்னு எல்லா நம்மள கேப்பாங்க ஆமா அப்ப நம்ப பசங்கள கூட்டுனு போறோ நல்லால்லனா நம்மளதா
அதுதா அதுதா அதுதா அத கேப்பானுங்க சரி எல்லா பசங்க வந்து எல்லாரு ல்லா வந்து நடக்க முடில பசி அதிகமா இருக்கு அப்டின் சொல்ட்டு களம்பிட்டாங்க செரி வாங் வாடா எதுனா ஒரு கட இருந்தா போது அப்டின் சொல்ட்டு போய்ட்டாங்க போய்ட்டு அங்க போய் ஒக்காந் ட்டோ ஆர்டர் போட்டோ அஞ்சு ப்ஃரைட் ரைஸ் அஞ்சு பேருந்து அஞ்சு ப்ஃரைட் ரைஸ் சொன்னோ சொல்லிட்டு திரும்பி அப்புறமா வந்து இவுரு லேட் அதுவே லேட் பண்ணாங்க சொல்லப்போனா நாங்க இருந்த பஸிக்கி அ நாங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டோ எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு மூணு பேருனா அவங்களுக்கு பார்சலா கட்டி குடுத்துட்டாரு அப் அப்புறமா நாங்க கத்துனதுக்கு அப்புறோ தா எங்களுக்கு கே கட்டி கொடுத்தாரு அவுருப் பொறுமையா அப்புறமா வந்து அந்த ரைஸ் கூட எப்பிடி இருந்ததுனா னா ரொம்ப மட்டமா இருந்தது ரைஸ் ஓரளவு ஓகே அது எப்பிடி சொல் எனா ரைஸ் பாதி வேது வெந்துருந்தது பாதி வேக வே வேகல ஆஃப் குக்குடு ரைஸ், ஆஃப் குக்குடு ரைஸ் பிளஸு சிக் சிக்கனு வந்து சிக்கனே இல்ல சொல்ல போனா இந்த நம்ம அ எலும்பு கூட இல்ல இல்ல இந்த பஜ்ஜி மாவு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாவ கட் பண்ணி போட்ருக்காங்க அவுங்க
எக்ஸ்ட்ரா அந்த லேயர்ஸ் வந்து அதிகமாவே
இல்லே சிக்கனே இல்ல சொல்லப் போனா அதுல அத பத்தாத கொறைக்கு வந்து அந்த மெழுகு மெழுகு மாரி ஒன்னு இருக்கு பட் வந்து மெழுகுனா அவ்ளோ திட்டுத்திட் தா இருக்காதுல ரொம்ப கருப்பா இருக்கு திட்டுத்திட்டா அத பாத்த ஒன்னே எங்களுக்கு செரியான சரியான காண்டாய் அதுதா அடியெல்லா குடுத்து சிக்கன் ரைஸூ வெ வெந் வேகல அப்பறமா வந்து பீசஸு இல்ல அது வேற அடி வேற தூக்கி போ றீங்க அஞ்சு பேர் சாப்புர்றோ நாங்க பசிக்கு வந்தோ அப்டின் சொல்
ங்களா நீங்க
அதா ப்ரோ கேளுங்க கதைய ஆ பசிக்கு வண்ட்டோ அப்டின் சொல்லி ட்டு கடக்காரர் ரொம்ப திட்டிட்டோ நாங்க அஞ்சு பேரு அஞ்சு பேரு திட் டிட்டு அப்பறமா வந்து காஸ் கூட தர்ல சொல்லப் போனா யாரு ஒழுங்கா சாப்புல்ல அப்டினால ஒரு ஒன் ஃபிஃப்டி சம்திங் தா குத்துட்டு போய்ட்டோ அப்பறமா எங்கள பாத்து எங்க பின்னாடி வந்தவங்க யாருமே அந்த கடைல வாங்கவே இல்ல ஒருத்தர் வந்து பார்சலுக்காக நின்னுந்தாரு நாலு பார்சல் காலு ஓகேவா அவ்ரு வந்து நாலு பார்சல் வந்து அப்டியே எனக்கு வேணா ஆனா கேன்சல் கேன்சல் அப்டின் சொல்ட்டு போயிட்டாரு எங்களால அப்பறமா வந்து இன்னொரு ரெண்டு பேரு ஒக்காருந்தாங் க சாப்புர்றதுக்காக சொல்லி அவுங்கள வந்து நாங்க கத்திட்டு போன ஒன்னே இல்ல இல்ல கேன்சல் கேன்சல் அப்டின் சொலி ஒரு அந்த மாரி ஒரு ஏழெட்டு பேரு எங்கள பாத்தே போயிட்டாங்க
அத நறையா நடந்துருக்கு ப்ரோ அதெல்லா தா க கடைக் போய் நம்ம சிக்கன் ரைஸ் சாப்டுவோ பட் ஆனா சில பீஸ் நல்லாவே இருக்கு ஒன்னு ரெண்டு பீஸ் வந்து கொஞ்சோ கொல்ல அடிக்க ஆரம்பிச்சிரு அது ஒரு டேஸ்ட்டே வந்து டொன் டோட்டலா ஷ்பாயிலான மாரி இருக்கு
ப ஆசப்பட்டு போவோமா ரைஸ் சாப்பல்லா இன்னிக்கு நல்லா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு அப்ப வந்து நல்லா இருக்காது நம்ம வந்து எப்போ பிளைனா போறோமா சேரி போட பசிக்து அப்டின்னு சொல்ட்டு எதனா சாப்டுவோ அப்டின் போம்போது செம்மையா இருக்கு
ஹ்ஹ அதா நம்போ ரெகுலரா சாப்பறப்போ அது வந்து தோ அ இது இருக்காது எப்பயாவது ஒரு டைம் சாப்பரோன்றப்போ அப்போ ஓரளவுக்கு டேஸ்ட் கரெக்ட்
அதா திடீர்னு போனா நல்லாருக்கு டேஸ்ட்டு அதுதா ப்ரோ
ஏதோ ஒன்னு சாப்ட போவோ இல்லயா இப்போ சில டைம் ட்ல நம்ம பரோட்டா பரோட்டா பிரியாணி சாப்ட போவோ அவுங்க இல்லன்னு சொல்லிருவா குஸ்கா மட்டுந்தா இருக்குனுவா அப்ப எதுக்குடா அதுக்கு எண்பதுருபா ஆமா என்பதுரூபா அதுக்கு குடுக்கணு ஒரு முப்பரூபா எக்ஸ்ட்ரா போட்டா எதோ ஒண்ணு சாப்ட்றலால
ம் அதான் ப்ரோ அந்த மாரிதா எனக்கு நடந்தா இரு வருமானோ உங்களுக்கு எதனா இந்த மாரி நடந் டந்தா சொல்லுங்க கேப்போ
நெறயா நடந்திருக்கு ப்ரோ நீங்க இது இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோனு வெச்சுக்கோங்க எ எப்டி போவீங்க கட ஆளுங்க இல்லனா போவீங்ளா நா எல்லா பாத்து க்கா அ எம்டியா இருந்த கடைக்கெல்லா போவே மாட்ட என்னதா நல்லாவே இருந்தாலு இப்ப கரெக்டா ஒரு ஏழு மணி எட் ட்டு மணி க்கினு வெச்சுக்கோங்க சாப்பிட எங்கயாவது செப் வெல் வெளிய போயிருக்கோ ஊருக்கு சரி இப்ப சாப்பிட்டுக்லா ஏனா பஸ் ஏற என்ன ஒரு மூண் மண் நேரோன் பத்து மணி ஆயிரு திருப்பி சாப்பிட முடியாது நம் ஏர்றோனு வெச்சுக்கோங்க சரி பஸ் ஆ எங்யோ ஹோட்டல் பாக்குறோம்னா ஆளுங்க இல்லனு வெச்சுகோங்க அந்த கடையில எவ்வளோதா பாத்தாலு நா போகமாட்டே யாராவ்து அட்லீஸ் ஒக்காந்து ஒரு அஞ் சு இல் யாராவ்து அஞ்சு ஆறு பேரு இருந்து கூட்டோ வந்ததா இந்த கட நல்லா இருக்குன்றது பேசு நம்ள யார கிட்ட போய் கேக் முடியு கட நல்லா ருக்கதானு யாரு கிட்ட கேக் முடி டேஸ்ட்டு நல்லாருக்கானு புரியுதா இப்ப பஸ் ஸ்டாண்
உங்க உங்க மென்டாலிட்டி வந்து அந்த மாரி கடையில ஆளுங்க இருந்தா கட நல்லா ருக்கு குவாலிட்டி நல்லா ருக்கு
து நம்பள அப்டியே பழகிடுச்சி எங்க போனால இப்ப நம்ம வந்து ஒரு தெரியாத ஊருக் புத்சா எங்கேயோ போயிருக்கோ அப்டின்னா நம்ம வந்து பக்கத் துல ஆட்டோ ஸ் டாண்ட்ருக்குல அங்க யாரு சு சுத்தி இருக்க கடைய கிட்ட கேக்கலா பூக்கட எல்லா ருக்கு இல்லியா அங் வந்து எங்க நல்லா ருக்கும் கேட்டு அவுங் சொல்லுவாங்க இந்த ஆட்டோக்காரங்க எல்லா ரெகுலரா சொல்லுவாங்க ச்ச் இங்க நல்லா ருக்கு அங்க நல்லா ருக்குனு சோ நம்ப போறப்போ அது அது வந்து ஓரளவு ப்ரெச்சலா இல்ல ஏன்னா அங் சொன்னால ஒரு த்தர் ரெஃப்ரன்ஸ் பண்ணனால ஓகே பட் நம்ம எல்லா தேடி ஆ அது ஒரு அ எடத்துக் போறோன் வச்சுக்குங்க அந்த கடையில க் ஈ காக்கா கூட இருக்காது
அ நீங்க இப்டி சொல்றீங்க அதா நீங்க இப்டி சொல்றீங்க ச்ச் பட் ஆனா வந்து காலையில இருந்ததுனா என்னா பண்வீங்க வெடியங் காலங்கத்தாலே இப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட தொறக்குறாங்கனா
தா அ த கால் பண்ணுங் கால் பண்ணுங்க திருப்பி நீங்க கால் பண்ணுங்க